உம் சமையல் வேலையலா எல்லாம் முடிஞ்சுதா
ஆ எல்லாம் முடிஞ்சுது இப்பத்தா வந்து உக்காந்துருக்கேன்
உம் நீங்க வெளில போக வேண்டிய வேலைலா இல்லையா
இன்னைக்கு எதுவு இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா
ஆ மத்தியானத்துக்கு மேல கொஞ்சோ வெளில போ வேண்டிய வேல இருக்கு எங்க லாக்டவுன் டைம்ல வீட்லயே இருந்தோம் அது ஒரு மாரி இருந்துச்சு இப்ப வந்து வெளிலயே தான் ஃபுல் வேலையும் கண்டிப்பா வெளில போகாம எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது
ஆமா இந்த லாக்டவுன் டைம்ல எத்தனை இன்னும் நம்ம கேள்விப்பட்டோம் ஐயோ அதெல்லாம் நெனச்சாலே
நாளுக்கு நாள் என்ன ஆகு டி வில பாத்துட்டே இருப்போம் இன்னைக்கு வந்து இத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்டிங்கற கவுண்டிங் வந்து அதிகமாயிட்
ஆமா ஒரு எடத்துல பயந்தே போயிட் டோ அந்த கோவிட் நைன்டீன்ல நமக்கு அவ்ளோ ஒரு பயத்த உண்டாக்கி விட்டுருச்சு இல்லைங்களா
அத விட ஷாக்கிங்கா இருக்கும் பாத்தா பக்கத்து வீட் ல இருக்கறவங்க பக்கத்து தெருவுல இருக்கறவங்க எல்லாருக்குமே கொரோனா
ஆமாங்க
பார்த்தா நறைய பேரு இறந்துட் டே இருப்பாங்க டக்கு டக்கு க்குனு
ஆமாங்க அதுவு இல்லாம என்ன தெரியுமா பிரச்சனைங்க நம்ம லாக்டவுன் டைம்ல வந்துட்டு அ நம்ம பக்கத்தாடி போயிட்டு வர்றவங்க கிட்ட கேட்டா டக்குன்னு என்னம்பாங்க பாசிட்டிவ் எனக்கு அப்டினு சொல்லிருவாங்க ய்யோ என்னடா இது நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கா அப்படினு பார்த்தா அங்க ஃபுல்லா எல்லாருமே வந்துருவாங்க அந்த வீட்டுல இருக்கிறவங்க அப்படியே அந்த எடம் ஃபுல்லாவே அந்த எது மருந்தா அது அடிக்கம் போது நமக்கு பயமா இருக்கும் என்னடா பக்கத் பத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கே இப்படி வந்துச்சு
ஆமா அது ஆமா அது என்னன்னா பிளீச்சிங் பவுடர் போடுவாங்க ஒருத்தவுங்குளுக் கொரோனா வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுன்னா பக்கத்துக்கே யாரோ போமாட்டாங்க அந்த ஃபேமிலில
ட்ரெசே எவ்ளோ சேஃப்டியா இருந்தோ ஆமாங்க
நெறையா டாக்டர்ஸே எறந்திருக்காங்க
ஆமாங்க டாக்டர்ஸ் அவ்ளோ சேஃப் சுட்டியா இருக்கிற அவுங்களுக்கே வந்து வருதுன்னா அந்த எந்த அளவுக்கு அது இதா இருந்திருக்குங்க
நார்மலா ஒடம்பு சரிலேனு போனாக் கூட டாக்டர்ஸ் வந்துட்டு தள்ளி நின்னுதா பா செக் பண்ணி அனுப்ச் டுவாங்க
ஆமாங்க
ட்ரீட்மெண்ட் பண்றதுெல்லா ரொம்ப அது அப்பதா நமக்கு வந்து அந்த நாட்டுப்புற ம் மருந்துகள்லா தேவப்பட்டது அ நெலவேம்பு கசாயோமலா குடுத்தாங்கள
அய்யோ அதெ ஏன் கேக்குறீங்க அதெல்லாம் கொடுமைனு சொல்லலா ஆனா வந்துட்டு ஸ்கூ அப்ப வந்து எடையில வந்துட்டு அ என்ன பண்ணாங்க ஊருக்குள்ள வந்துட்டு நிலவேம்பு கசாயம் கன்ஃபார்ம் குடிச்சே ஆகணோ அப்படின்னு சொ சொல்லி ஒரு டம்ளர் குடுத்துருவாங்க ஒன்யூஸ்டம்ளர் இருக்கு இல்லங்க
எங்க வீட்டுல எங்க ஊர் சைடு்ல எப்படின்னா ஒரு பெரிய டெம்போல கொண்டு வந்துருவாங்க ட்ரம் ட்ரம்மா அந்த ப்ளூ கலர் பேரல் இருக்கும்ல அதுல ஊத்தி கொண்டு வந்துருவாங்க உங்க வீட்ல இருக்குற பாத்தரத்த கொண்டுவாங்க நாங்க அதுல ஊத்தி தரோம்ன்னு சொல்லிட்டு டம்ளர் கணக் க்கெல்லாம் கிடையாது குண்டா குண்டாவா குடுத்தாங்க நா வந்து ஒரு தடவ கூட குடிச்சது இல்ல
நா நா குடிச்சிருக்க ஒரு டைம் குடிச்சிருக்க குடிச்சு ஃபுல்லா வாமிட் ஃபுல்லாவே எல்லாமே
அத விட நல்ல விஷயோ என்னன்னா நம்ம ஆவி பிடிக்கறதா ரொம்ப நல்லதா இருந்துச்சு அந்த டைம்ல
ஆமாங்க ஆமாங்க நாங்க வந்துட்டு வேப்பந்தழ
ம்
அப்புறம் இந்த மாதிரி அது வந்து எங்க பாட்டி தா செஞ்சு குடுத்தாங்க எனக்கு அது செரியா ஞாபகம் இல்ல ஆனா வேப்பந்தலையோட ஸ்மெல் ஹெவியா அடிச்சுது வேப்பந்தல கற்பூர வள்ளியா அது என்னமோ சொ சொன்னாங்க அதெல்லாம் போட்டு நான் நல்லா அதெல்லாம் எங்க வீட்டுல ஆனா வந்து லாக்டவுன் டைம்ன்னு நம்ம சொன்னாலே வந்துட்டு கொஞ்சம் நல்லதாவும் தோணுது கெட்டதாவும் தோணுது எனக்கு
நல்லது அப்படின்னா அதுல ஒரு பாசிட்டிவ் இருக்கதான் செய்யுது எல்லாருமே வந்து விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க வீடலயே
ஆமாங்க ஆமாங்க என்னா வந்துட்டு அப்ப இருக்கற சமயத்துல இப்பத்தா லாக்டவுன் டைமுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஃபோனோடதெல்லாம் வந்து கொஞ்சே எப்படி சொல்றது எல்லாத்து கட்டியும் வந்துச்சு தவு தே அப்பெல்லாம் வந்துட்டு ட்டு எப்படின்னா காலேஜ் போனா மட்டும்தான் போன் வாங்கி கொடுப்பாங்க பசங்களுக்கு அப் இப்போ கொரோனா வந்தங்காட்டி ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்றங்கட்டி எல்லாத்துக்கும் ஃபோன் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சுடாங்க இல்லைங்க
கரெக்ட் கரெக்ட் அந்த ஆன்லைன் கிளாஸ்ன்னு வந்ததுனால மட்டும்தான் போனோட யூசேஜ் வந்து அதிகமயிடுச்சு எல்லாத்துிகிட்ட விட்ளே ஒரு போன் இருக்க மாதிரி ஆயி ச்சோ
ஆமாங்க அப்பதா வந்துட்டு ஃபோன் காலேஜ் போனா மட்டுந்தா அதுவு காலேஜே போனாலு உங்களுக்கு வந்து அந்த கீ கீப்போர்டு மொபைலு சொல்லுவாங்கல்ல அதுதா ஒரு சில பேர் வாங்கி குடுப்பாங்க
ஆமா அதுக்கப்பறோ தா இப்ப என்னச்சின்னா இண்டோர் கேம்ஸ்லா நெறைய விளையாட ஆரம் வெச்சாங்க கேரம்
ஆமாங்க ஆமாங்க எங்க பாட்டியெல்லா வந்துட்டு பல்லாங்குழி
தாய வெளையாடுவாங்க
ஆமாங்க தாயம் வெளையாடுவாங்க
ம் ராஜ ஜா ராணி செட்டு இதெல்லா நம்ம சின்ன கொழந்தைகள்ல வெளையாண்டது அதெல்லா ஞாபக வச்சு இப்பெல்லா வெளையா நல்லாருந்துச்சு அந்த பீரியடு
ஆமாங்க அத விட அந்த அந்த இதுல வந்து எப்டி தெரியுங்களா நாங்க வந்து எப்புடி தெரியு ஃபேமிலியோடு செக் பண்ண போயிருந்தோ எல்லாத்துக்கு வந்து இருக்கா கோவிடு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறக்கா போயிருந்தோ அப்போ இந்த டாக்டர்ஸ் நிப்பில் பா பின்னாடி ஒன்னு இருக்கு இருந்துச்சு அத வெச்சு மூக்ல எதோ பண்ணுபோது எங்களுக்கு ஒரு மாரி பயந்துட்டே இருந்தோ பின்ன ரிப்போட் வரப்பல்லா பயோ செரியான பயமாருந்துச்சு எங்க பாஸ்ட் வந்துருமோ அப்டின்னு ஏனா அந்த டைம்ல வந்துட்டு கொஞ்சம் மழ மழையு பெய்ய ஆரம்பிச்சுதுங்களா
நெறைய
அப்போ என்னாச்சு எல்லாத்துக் ஒ ஆ ஆமாங்க அப்பலா செரியான பயோ எல்லாத்துக்குமே
என்னன்னா இப்ப நீங்க நம்ம யோச்சு பாத்தோன்னா நம்ம அவ்ளோ பெரிய டிசீஸ்லருந்து தப்பிச்சு இப்ப நம்ம வாழ்ந்துட்டுருக்கோ நெனைச் ச்சாலே ஒரே இது ஒரு நம்ம வாழ்ந்துட்டுருக் இப்போ நெனைச்சாலே ஒரு இதாருக்குல்ல ஒரு ப்ளஸ்ஸிங் தா கடவுளோடைய வர
ஆமாங்க ஆனா நெறையா லாஸ் ஆயிருக்கு இல்லிங்களா
நறைய லாஸ்னா உயிர் தா நம்ளுக்கு லாஸ்சு மத்த லாஸ்லா பத்தி நம்ம ஆஹ் எடுத்தற்லா உயிர் போனதுதான் பெரிய கவலையா இருக்கு அவுங்களோட ஃபேமிலியே வந்து பாதியில விட்டுட்டு போன மாதிரி ஆயிட்ச்சி அடுத்தடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு கன்பியூஷன் திடீர்னு சடனா அந்த மாரி ஆக்லில என்ன பண்றது அப்டிங்கிற ஒரு யோஸ்னையா போச் நெறையப் பேத்தோட இது வந்து எல்லாத் தனாலே அதே பேஸ் பண்ண முடியாதுல்ல அத தாண்டி வரன் னுன் அந்த சுச்சிவேஷன தாண்டி வர னோம் அதுதான் பிரச்னெ
ஆமாங்க உங்க வீட்டுக் பக்கத்தாடி யார்க்காச்சி வந்திருக்குங்களா கோவை நீ நீ
அதுஃபேம்லிக்குள்ளேயே கூட வந்தது அப்பறம் அவ்ங்ள தனியா ரூம்ல இருக்க வச்சோம் ஆஹ் நாங்க பெருசா அத பத்தி பயப்பல்ல மத்தவங்களுக் குன்னா நம்ம அந்த பயம் இருந்துச்சு நம்ம வீடலேயே இருக்குறவங்களுக்கு வந்திற்சிங்கறப்ப நாங்க பெருசா பயப்பட்ல அவுங்ககிட்ட நாங்ளு உள்ளேயே போனோ ஆஹ் ஒரு சில எடத் துல ஆஹ் இந்த எகேய்ன்ஸ்டா பேஸ்றவங்களா இருப்பாங்ளே அவுங் அவுங்க வந்து என்னப் பண்றாங்கன்னா நான் பாரு கோவிட் நைன்டீன் இருக்கிற செக்க்ஷன்குள்ளாரேயே நான் போறேன் தோ கொரோனா இருக்கிற ஒரு பேஷன்ண்டேயே நா கட்டிப் அ எனக்கெல்லாம் ஒண்ணும் வராது இதுல்லா சும்மா அப்டி இப்டின்னு சொல்லிட்டு அப்பவும் அந்த ஒரு வீடியோ எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு ஒரு பெரிய கூட்டமே வந்து போராட்டம் பண்ணுனாங்க உம் வேக்சினேஷனே வந்து போடக்க கூடாது தடுப்பூசி போட்டாங்களே கொரோனா தடுப் பூசி அது வந்து போடவேக் கூடாது போடவே கூடாதுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணாங்க
ஆமா அது ஆனா வந்து ஒரு பக்கோ ஆமாங்க ஆனா வந்துட்டு இந்த வய்சானவங் கல்லாம் என்ன தெரியுங்களா முன்னா ஆனா அந்த நெறைய பேர் இப்போ சொல்றாங்க முன்னாடில்லா நா நல்லா இருந்தேன் எப்ப வந்து அந்த தடுப்பூசி போட்டாங்ளோ அப்ப இருந்து கால் வலிக்குது இது எதிர்ப்பு சத்தி அவுங் ஒடம்லே இல்லங்குற மாரி சொல்லிட்ருந்தாங்க
கரெட்டு நானே வந்து அந்த கேட்டகிரி தான் நா வந்து ஊசி போறதுக்கு வந்து எகேன்ஸ்ட் தான் நா சொல்லிட்டே இருந்தேன் நறைய கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஊசி போட்டாத் தான் அந்த சர்ட்டிபிகேட் காட்னா தான் நாங் உள்ள உடுவோம் அந்த மாரி பிளாக்மெயில் பண்ணி கம்பல்செரி வந்து போட வச்சுட்டாங்க
அப்டிங்களா
ஸ்கூல்குள்ள ஒர்க் கம்பெனிக்குள்ள எல்லாம் வர னும்னா நீங்க ஊசிபோட்டிருந்த தான் அவங்களே ஆர்கனைஸ் பண்ண ஆம்பிச்சாங்க கம்பெனிக்காரங்களே வந்து ஊசி போறக்குனே ஓரு எடத் சேட் பண்ணி நீங்கலா போய் ஊசி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃபேமிலிஃபுல்ல த்தையும் ஊசிப்போட வெச்சுட்டாங்க அதுக்கப்புறம தான் நறைய பின்விளைவுகள் வந்துச்சு கால் வலி இடுப்பு வலி
இது இல்ல என்ன தெரியுங்களா ஆனால் வந்துட்டு லாக்டவுன் டைம்லயும் சரியான காமெடியும் நடந்திருக்குது ட்ரோன் எல்லாம் வெச்சு இந்த பசங்கலா சும்மா இல்லாம வெளியே போய் கேரம்போர்ட் எடுத்துட்டு வெளியே எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கறப்ப ட்ரோன் எல்லாம் வெச்சு எல்லாத்தையும் புடிச்சாங்க வத் பாத்தீங்களா யோ நியூஸ்ல தெனம் போடுவாங்க
உம் ஆனா அதுல இன்னொரு பெரிய ஒரு பிளஸ் நடந்துச்சு யார் வந்து சும்மா இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க
ஆமாங்க சோசியல் மீடியால அஹ் ஓகே
யூ டி யூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நா கூக் குக்கிங் பண்றேன் நான் கிராஃப்ட் பண்றேன் அத பண்றேன் இத பண்றேன்னு ஆனா இப்ப அவங்க எல்லாம் டெவலப் ஆயிட்டாங்க சும்மா சொல்ல கூடாது அப்ப ஸ்டார்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்து பிசினஸ் வகையிலேயே வந்து பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணிட்டாங்க
ஆமாங்க என்ன உங்களுக்கு வியூஸ் கணக்கு போச்சுன்னா போதும் தானுங்க
இல்ல இல்ல அதையும் தாண்டி ஹோம்மேடு ஊருகா பண்றேன் அதை பண்ற சாம்பார் தூள் பண்ற அந்த மாரி எல்லாம் சொல்லி அதெல்லாம் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க
ஆமா ஆமா
நீங்க யூடியூப்லாம் பாப்பீங்களா
புரியலலைங்க
யூடியூப் சேனல்ஸ்ல்லா
ஆஹ் பாப்பாங்க
சீக்கிரமா நீங்க ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க
அதுல இப்பத்தி இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லைங்க இப்பத்திக்கு
உம் சரி ஓகேங்க சரி எனக்கு மறுபடி கிளம்ப வேண்டிய டைம் ஆச்சு ஓகேங்களா பாக்கலாம் சரி ஓகே